வணக்கம் நல்லா இருக்கீங்களாமா
ஆஹ் நல்லா இருக்கோம்மா நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லாயிருக்கோம் குழந்தைகள்லாம் நல்லா இருக்காங்களா
அஹ் நல்லா இருக்காங்க
உம் சேரிமாம் குழந்தைகளுக்கு சா சாப்பாடு தயார் பண்ணியாச்சா
இல்ல இனிமேல தா தயார் பண்ணு இன்னக்கு சனிக்கிழமள ஸ்கூல எல்லா லீவு தான் அதனால மெதுவா பண்ணிக்கலா எல்லா தூங்கிட்டு இருக்காங்க சேரி மெதுவா பண்ணிக்கலா அப்பிடின்ட்டு ஸ்கூல் இருந்தா இதுக்குள்ள பண்ணிருப்போ ஸ்கூல் இல்லாதனால அதனால மெதுவாவே பண்ணிக்கலானு அப்டினு விட்டாச்சு
ஆஹ சரிங்க மேம் ஆஹ இப்ப பாத்தீங்கின்னமா பெண்கள் முன்னேற்றத்துக்கு என்ன செய்யலானு கருத்துக்கள் உங்களுக்கு உண்டா சொல்லுவீங்களா ஒரு சில கருத்துக்கள
முன்னேற்றத்திருக்கா
உம்
உம் முன்னேற்றத்திற்கு என்ன பண்ணலா நீங்க சொல்லுங்க
கல்வியில சிறந்த கல்வி பாத்தீங்கின்னா பெண்களுக்கு உம் சிறந்து கொடுக்கணு அஹ பெண்களுக்கு கல்வி கிடைச்சதுனாலே அந்த குடும்பமு சமூகமுமே சேர்ந்து முன்னேறு
உம் உம் உம் உம்
பாத்தீங்கின்னா இப்போ மருத்துவத்துல அறிவியல்ல விளையாட்டு அரசு இல்ல கூட இப்ப சாதன படைச்சிட்டு இருக்கு
பண் ஆமா ஆமா கண்டிப்பா உம்
குழந்தைகளுக்கு குழந்தைகளின் கல்விக்கு முக்கிய நம்ப முக்கியத்துவ கொடுக்கணு நம்ப
கொடு உம் உம் உம்
பெண்களோட தன்னம்பிக்கையையு திறமைகளையு ஊக்குவிக்கணு
உம் உம் உம் உம்
தற்காப்பு களைகள எல்லா கத்துக் கொடுங்க இந்த காலம் பாத்தீங்கின்னா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு
கண்டிப்பா ஆமா எதா தற்காப்பு களை கத்துக்கிட்டாதா
சிறு வயதுல இருந்து தற்காப்பு கலைகளை வந்து ஊக்குவிக்கணு கண்டிப்பா குழந்தைக்கி அத பாதுகா பாதுகாத்து கத்துகிறதுக்கான தற்காப்பு கள வந்து அதுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு
தெரிஞ்சிருக்கணு உம்
மொத்தத்துக்குமே அது ரொம்ப முக்கியமாக இருக்கும்
உம் உம் உம்
கூட என் பையன் என் பொண் பொண்ணு அனுப்பலாம் அப்டின்னு பார்த்தா நான் இருக்கறது பாத்தீங்கன்னா ஒரு கிராமம் அதுல இருந்து வெளியில போன ஸ்கூலுக்கு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போற மாரி இருக்கு
ஓ உம் எதுல போவாங்க டெய்லி
ஆட்டோல போயிடுவாங்க
சேரி சேரி
ஆஹ் ஆட்டோல போயிடுவாங்க ஆனா அங்கேயிருந்து போய்ட்டு வரறது கொஞ்சம் சிரமங்கிறதுனால என்னுடைய பெண்ண வந்து அனுப் போ முடியல என் பொண்ணு பாத்தீங்க ஒரு தைரியமா இருக்க மாட்டா எதுக்கானாலும் அழுவ அ இந்த மாதிரி உன்னு சொல்லிட்டாலே ஒரு அழுவ அத மாதிரி இருப்பா ஆஹ் அதனால கொஞ்சம் அவள தைரியப்படுத்தணும் தனியா எங்கயுமே போக தெரியாது ஆஹ் அனுப்புனது கிடையாது தனியான அனுப்ப சூழ்நிலை அமையலேன்னா காலம் அந்த மாரியில இருக்
ஆமா இப்ப பொம்பள பிள்ளைங்கள சின்ன குழந்தைங்கள கூட அனுப்ப முடியல இப்ப காலம் அப்படி இருக்குது யாரையுமே நம்ப முடியலை உம் உம் வயசானவங்களையும் நம்ப முடியல சின்ன பச பசங்களே நம்ப முடியல அந்த மாரி ஆயி போச்சு காலம்
ஆமா
உம்
ஆஹ் அத ஆனா பாத்தீங்கன்னா அந்த போக்சோ சட்டத்துல கைதாகுற கைது பண்றவங்கள எந்த அளவுக்கு கொடுமைப்படுத் முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி சாகடிச்சாதான் இந்த சட் மொத்தம் வந்து கடுமையானாதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் யோசிப்பாங்க
ஆனா அப்படி பண்ண மாட்டக்காங்களே உம் உம் அப்படி பண்ணுனாதான் அவங்களுக்கு அடுத்தவங்க தப்பு பண்றதுக்கு யோசி
யோசிப்பாங்க ஆஹ்
அந்த மாரி நடக்க மாட்டேக்குது கொஞ்ச நாள்ல ஜாமீன்ல வெளில வந்துடுறாங்க வந்து இன்னொன்னு பண்ணுறாங்க
ஆமா
அந்த மாரி
இந்த போக்சோல கைதாவறவங்கள அதிக அளவு இல்ல விடுறது இல்ல தண்டன கொடுக்குறாங்க ஆனா தண்ட வந்து கடுமையா இரு இருந்தா தான் அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த தவறு வந்து அவங்க செய்ய மாட்டாங்க அடுத்தவங்க அத பாத்து பயப்படுவாங்க இந்த அளவுக்கு கொடுமையான தண்டன கொடுத்தாக்க தான் வந்து இப்ப பாத்தீங்கன்னா கோயமுத்தூர் அந்த கொழந்த வழக்குல பாத்தீங்கன்னா ஹ உடன இது வந்துச்சு
ஆமா தூக்கு தண்டன குடுத்தருக்காங்க உம் உம் உம் உம்
உடனடி தீர்வு வரணும் உடனடி தீர்வு வந்து ரொம்ப கொடுமையா வரணும் சத்தம் வந்து ரொம்ப கொடுமையா அது அவ போக்சோ சட்டத்துல கைதாகுறவங்களுக்கு ஆஹ் கொடுமையான தண்டன கொடுக்கணும் அப்பதான் அடுத்தவங்க அத பாத்த ஆக பய கொடுவங்க இந்த மாதி ஆயிடுன்னா இந்த மாரி ஆகும் அப்படின்னு
ஆகும் உம் அந்த மாதிரி நம்ம நாட்டுல மட் நடக்க மாட்டேங்கிறே அதுதான் இப்போ
ஆமா
உம் அப்படி நடந்துச்சுன்னா தப்புகள் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் நம்ம பசங்களையும் இது பண்ணலாம் உம் அது மாதிரி ஆம்பளை பசங்களையும் நல்லா வளக்கணும் தோழி
ஆமா பசங்களதான் நம்ம பெண்கள இந்த மாதிரி அறிவுரை அதிகமா சொல்லி வளக் கறத விட சின்ன வயசுல இருந்து பெண்கள இந்த மாதிரி நோக்கத்த த்ல பாக்கணுமா இவங்க வந்து இப்படி உனக் இந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி இவங்க இப்படி ஒனக்கு அப்படிங்கற நல்ல புத்தி எல்லாம் சொல்லி சின்ன வயசுலே இருந்தே வளக்கணும் பெற்றோர்கள பாத்து வளர்றது தானப் குழந்தங்க
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா உம்
ஆமா தோழி
உம் உங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணா
உம் ஆமா
செரி செரி
உம் பையன் தான் ஃப்ஸ்ட் அப்புறம் பொண்ணு
பொண்ணு சரி சரி சரி சரி உம் உம் நீங்க வீட்லதான் இருப்பீங்களா எதுவும்
ஆமா நான் வந்து ஹவுஸ் ஒய்ப் தான்
சேரி சேரி
பாத்துக்க முடியல வெளிலல்லாம் போனா அப்படின்னா நான் அப்படிங்கறதுனால நான் போறதில்லை
சேரி சேரி சேரி சேரி உம் அதனால வீட்டுல ஹவுஸ் ஒய்ப் தான்
ஆமா
உம் டிபன் பண்ணியாச்சா ஆஹ் ஹவுஸ் ஒய்ப் தான்
ஆஹ் சரிங்க
உம் எனக்கு சின்ன பையன் இருக்கான் ஃப்ஸ்ட் பையன் வந்து தேட் ஸ் டாண்டட் படிக்கிறான் இப்ப சின்ன பையன் வந்து ப்ரீ கேஜி படிக்கிறான் சின்ன பசங்க தான்
ம் சரிமா
உம் அதனால அவங்கள கவனிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கும்
ஆமா
ம் அதனால எந்த ஒர்க்குக்கு போக முடியாது
நேத்தி ஒருத்தவங்க பேசனாங்க பாத்தீங்கன்னா என்னோட ஒன்ற வயசுக் கொழந்தை கூட நான் ஊட்ட மாட்டேன் சாப்பா
ம்
வந்து ஊட்ட மாட்டேன் ஆஹ் அது சாப்பாடு போட்டு வை ஞ்சா அத சாப்பிட்டுங்க அதுங்க அதுங்க வேலைய சாப்பிட்ட உடனே அங்கயே வச்சுடுங்க அந்த இடத்த கிளீன் பண்ணுங்க அது மாதிரிலாம் சொன்னாங்க எனக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஆள் டீமா இருந்துச்சு நான் செல்போன்ல என்னால குழந்தைக்கு கொடுக்க மாட்ட அப்டின்னா அவங்க சொல்லும்போது எனக்கு ஒரே ஆச்சர்ய என்னோட பதினாறு வயசு பிள்ளைக்குமே நான் இப்ப வரைக்கும் ஊட்டி விட்டா தான் சாப்பிடுறான் நான் வெஜினா தானா சாப்பிடுவான் ஆஹ வெஜ்ஜா நா நான்தான் ஊட்டி விடணும் எந்த வெஜ் சாப்பாடுமே பிடிக்காது ஆமா அதனால வெஜ்ஜன்னா நானா நான் தான் ஊட்டி விடணும்
ஊட்டி விடணும் ஆஹ் நா கூட என் பெரிய பையனுக்கு தான் இன்னும் ஊட்டனும் ஏன் சின்ன ஏன் இப்ப மூணு வயசு தானே ஆகுது அவன் அவனே சாப்டுப்பான் எனக்கு போட்டு கொடுத்துருமா நானே சாப்டுகிறேன் என் பெரிய பையனுக்கு நான் ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவான்
ம் இப்பவே செல்லம் அதிகமா கொடுக்க கூடாது அக்கா செல்லம் அதிகமா கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க பின்னாடி வீணா போயிடுவாங்க அப்படின்னு ஆஹ் சொல்றாங்க இருந்தாலும் நான் அந்த மாதிரியே வளர்த்துட்ட இனிமே என்னத்த மாத்துறது எனக்கு ஒன்னும் புரியல அவங்க சொன்னோனதா ஒன்னு ஒன்னு சொன்னோனதா எனக்கு ரொம்ப யோசிக்கணும்னு தோனிருச்சி எனக்கு ஆமா அவங்க பேசினோன யோசிச்சி சீக்கிரம் தோணுச்சு அவங்க அப்பா ரொம்ப ஸ் ஸ்டிக்டா இருப்பாங்களாம்
ஓ உம்
இப்ப ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க
ஆஹ் ஆஹ்
ஆமா மூணு வயசு பையன் தான் இப்ப தான் ஸ்கூல்ல சேர்த்திருக்கா அவன் வந்து அவங்க அம்மா வீட்லேயே பிரிப்பர் பண்ணிட்டாங்களா ஏபிசிடி எல்லாம் சொல்றதுக்கு அனா ஆவன் எல்லாம் சொல்றதுக்கு தயார்படுத்திட்டாங்கலாம் ஸ்கூலுக்கு போனோனே எல்லாரும் உம் கேட்ட உனே அழகா ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் கிளாப் பண்ணாங்களாம் மாவு கிளாஸ்ல போய் உட்காந்தப்ப நான் சொன்னே பேக்லாம் எடுத்துட்டு அழகா போய் உக்காந்துக்கிடானான் அந்த பையன் அந்த மாரில்லாம் கேட்கும் போது நம்பதான் சரியான வளர்ப்பு இல்லையோ அப்படிங்கிற ஒரு மன பான்மை வந்து எனக்கு வந்துட்டு ரொம்ப செல்ல ரொம்ப அதிக என்ன ரெண்டுமே இருக்காது உம் எப்பயுமே சாப்பாடு ஊட்டினா தான் சாப்பிடுவான்
ஆஹ ஆஹ ஆஹ
என்ன ஓவரா செல்லம் கொடுத்தாச்சு
அதான் அத அதான் நம்ம என்னதான் பண்ணாலும் அவங்க பண்றதான் அவங்க பண்ணுவாங்க உம் உம் ஒரு பசங்க அப்படி இருப்பாங்க ஒவ்வொரு பசங்க இப்படி இருப்பாங்க
ஆமா ஜீனுன்னு ஜீனும் புல்லா குடும்ப ஜீன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல ஆஹ் அது மாதிரிதான் வரும்போல இருக்கு பழக்கம் காலம் நம்ம என்னதான் தனிமைப்படுத்தி வளர்த்தாலும் அது மாரிதான் வரும்னு நினைக்கிறேன் இன்ன ங்க பேசாங்க வீட்டுல பார்த்தீங்கன்னா டிவியே பார்க்க மாட்டாங்களா அவங்க கெழந்தைங்கக்காக அவங்க டிவியே ப பாக்கமாட்டாங்களா இந்த கொரோனா டைம்ல வந்து ஆன்லைன் கிளாஸ்ல வந்து ஆஹ் போன கொடுத்து கொடுத்து அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணல எதோ பிரச்சனையாச்சாம் அந்த பையன் டீரிட்மென்ட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் போனை கேக்கவே மாட்டான அந்த பையன் இவங்களும் பார்க மாட்டாங்களாம் பசங் பசங்களுக்காக இவங்களும் பார்க்க மாட்டாங்களா அவங்க பொண்ணு மட்டும் ஒரு பத்து பத்து நிமிஷம் மட்டும்தான் போன் கேக்குமா குடுப்பாங்களா பத்து நிமிஷம் மட்டும்தான் சொல்லி கொப்பாங்கா பத்து நிமிஷம் முடிஞ்சது கையில கொடுத்து மாது காமெடி சைன்ஸ் மட்டும் தான் பாக்குமா ரீல்ஸ் எல்லாம் பாக்காதான் ஆஹ் பாக்காதான் சின்ன சின்ன பச அங்கே தான் ரெண்டு பேரும் உம் அந்த மா மாரி ஆனா என் பசங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்த உடனே பேகவச்சு போன தான் எடுப்பாங்க
போனலாம் உம் உம்
உம் போனு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிறது
உம் உம் உம் உம்
டும் தான் அதுங்க பண்ணுதுங்க
உம் உம் உம் உம்
கொண்டு வர இப்ப எல்லா பசங்களும் அப்படி சின்ன குழந்தைங்க இருந்து எல்லாமே அப்படிதான இருக்
ஆமா ஆமா ஆமா டிவி பார்க்காம பசங்க போன் பார்க்க மாட் டாங்க ரெண்டு பசங்களுமே எனக்கு போன் பண்ண பார்க்க மாட்டாங்க
அது இ கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் தான் இப்ப பாத்தீங்கன்னா சின்ன இப்பலாம் போனை கையில கொடுத்த தான் சாப்படு வுட்டற மாரி இருக்கு போனை பார்த்து அது பட்டுக்கு கேம் விளையாண்டுட்டு இருக்கும் நம் பாட்டுக்கு சாப்பாடு வச்சா அத
என் சின்ன பையனாவது எப்பாவது சாப்படுறதுக்கு போன் கேட்பான் என் பெரிய பையன் போனே பார்க்க மாட்டான் நா சின்ன வயசுல இருந்து அவனுக்கு நான் போன் கொடுக்க மாட்டேன் ஆமா போனே கொடுக்க மாட்டேன் சாப்பாடு வேணுமா வெளியில போயாதும் ஹ அப்படி அத காட்டி இத காட்டி அப்படிய ஊட்டிடுவேன்ன தவிர நான் போன் காட்டி என் பெரிய பையனுக்கு குடுத்ததே இல்லை அதனால அவன் இன்ன வரைக்கும் என் போன் குடுமான்னு அவன் கேட்கவே மாட்டான் டிவி வேணா பாப்பாங்க போன் பாக்க மாட்டான் சின்ன பையன தான் கொஞ்சம் போனு பாப்பான் பெரியவேன் பா கா மாட்டான்
நல்லது தோழி நல்ல விஷ்யம் பண்ணியிருக்கீங்க என்னுடைய உறவினர்கள் கொழந்தைங்களா ட்டும் பஸ்ல ஆகட்டு ரயில்லயாகட்டு எங்க பாத்தாலுமே அந்த ஃபோன கைல வச்சுட்டேதா இருக்குங்க சின்ன சின்ன ஒரு ஒரு வயசு கொழந்த ஒன்ற வயசு கொழந்த கூட ஃபோன் இருந்தா தா சாப் ப்புர்றாங்குது
ஆமா இப்ப ரொம்ப ஃபோனுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க
ஆமா தோழி மீண்டும் ஒரு அழைப்புல சந்திக்கலாம் நன்றி தோழி